நல்லா இருக்கே தோ ழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் தோழி ஆஹ் இப்போ வந்துட்டு அ ஆஹ் பாத்தீங்கன்னா வந்து இப்போ அந்த காலநிலை மா மாற்றம் வந்துட்டு இந்த வருஷமு அடுத்த வருஷமு ரொம்ப மோசமா இருக்கு அப்டின்னு சொல்றாங்க இல்லையா அது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இப்ப வந்து எப்டி பாத் த்தீங்கன்னா நானு இந்த அஞ்சர மணிகெல்லா வந்துட்டு காலையில ரொம்ப அஹ் புது ரீல் ஆரம்பிச்சிருக் தே எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்பயு ஆறு மணிக்கு தா வந்துட்டு அந்த வெளிச்சம்ன்ற ஒரு விஷயமே வரு ஆனா வந்துட்டு இப் பாத்தீங்கன்னா வந்துட்டு நா நல்லா தூங்கிட்டு இருக் கேன் திடீர்னு வெளிச்சமாகது ஒரு அஞ்சர மணிக்கே வந்துட்டு என்னடா இது வெளிச்சமாய்டுச்சு செரி நம்ம எந்திரிக்கலா அப்டின்னு பாத்தா அஹ் நேரம் வந்து அஞ்சரை மணிதா ஆயிருந்தது அப்டி பாத்தீங்கன்னா வந்துட்டு பாத்தீங்க இப்போ ஒரு அர மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு வெளிச்சம் வந்துரு தே அதனால எங்க பாத்தாலு வந்துட்டு ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு அப்டின்ற மாரி சொல்றாங்க இன்ன அக்டோபர் வரைக் குமே வெயில் கொஞ்சோ அதிகமா இருக்கு அப்டின்னு சொல்ட்டு சொல்றாங்க அதனால பாத்தீங்கன்னா அஹ் இங்க ஊர்ல எல்லாம் சொல்றாங்க ரொம்ப சூடு அதிகமா இருக்கு என்னால தாங்கவே முடிய மாட்டேங்குது ரொம்ப சோர்வா இருக்கு அப்டின்ற மாரி சொல்லிட்டே இருக்காங்க அதுதா தோழி என்ன பண்றது அப்டின்ற மாரியே தெரியமாட்டேங் என்னதா வீட்டுல ஏ சி போட்டு நம்ம அதுலயே உக்காந்துட்டு இருந்தாலு ஒரு இருவத்தி நாலு மணி நேரமும் நம்ம ஏ சி லேயே உக்கார முடியாது இல்லையா ஒரு மாரி ரொம்ப புழுக்கமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்டின்ற மாரி சொல்றாங்க அதுதா என்ன பண்றது அபபடின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்கலா அதுக்கு எப்டி வந்துட்டு நம்ம அந்த வெயில வந்துட்டு தாக்கு புடிச்சு இந்த ஒரு ரெண்டு மாசத்த ஓட்டலா அப்டின்னு
கண்டிப்பா தோழி நீங்க சொல்ற விசிய எனக் ஆ ச்சரியமா இருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நாங்க இருக்கக்கூடிய பகுதி எல்லா வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஒரே மேகமூட்டம் காலையில மழையே தொடங்கிருச்சு நா ஒரு ஆறு மணி போல நா எந்திரிச்சே எந்திரிக்கும் பொழுதும் வந்து பாத் தீங்கனா மழை நல்ல மழை தூரல் அதுக்கப்புற வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஏழு எட்டு மணி வரைக்குமே இருந்துச்சு அந்த தூரல் தொடர்ந்து இருந்துட்டே தா இருந்தது அப்புறோ இப்ப வரைக்கு காலையில இருந்து இப்ப வரைக்கும் சூரியனே வரலானா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு ஒரு அப்பப்போ மழை பெய்யுது அப்போ இப்போ ஒரு இதா இருக்கு அதனால தா வந்துட்டு இந்த க்ளைமேட் நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லி எங்க அம்மா கூட இப்ப கூப்ட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஹ் க்ளைமேட் பாரு நல்லா இருக்கு நம்ப வேணா எங்கேயாவது போலா கொஞ்சோ ஜில்லுன்னு இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இவ்ளோ நாள் நம்ம வந்து வெப்பத்தை அனுபவிச்சாலும் வந்துட்டு இங் இப் இப்ப நாங்க இருக்கிற இடம் வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி ஊட்டும் ஒரு எடத்துல வந்து இருக்கறனால நல்லா இதா இருக்கு தோழி நஹ் ம மொதல்ல கூட எங்களுக்கு செய்தியில வந்து சொன்னாங்க ரெண்டு நாள் முன்னாடி இப்டி வந்து மழை வந்து இருக்கும் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இந்தந்த ஊர்ல அப்டின்னு சொல்லி சொன்னாங்க லஹ் ஆனா இனிக் வந்து நல்லா இருந்தது ஒரு நல்ல க்ளைமேட்னே சொல்லலாம் இவ்வளோ நாள் வந்து வாட்டி ரொம்ப சூடுல வந்து நம்ம எப்பவுமே ஃபேன்க்கு அடியில தா ஒக்காந்துட்டு இருப்போ இருந்தாலு தாங்க முடியாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபேனே இல்லாம உக்காரக் கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நல்லா இருக்கு தோழி எங்க ஊர்ல உங்க ஊர்ல அந்த மாரி சிரமம் வந்து சிரமம் வந்தா நம் மாதிரி இருந்துச்சு அப்டின்னா நீங்க வந்து ஒன்னு இல்ல ஒரு பெரிய ஒரு ஒரு சட்டி வந்து எடுத்துக்கோங்க தோழி ஒரு பெரிய ஒரு பாத்திரம் இருந்தா கூட சரிதா அந்த பாத்திரத்த எடுத்து நீங்க மட்டுந்தா இருக்கீங்க கொழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த பாத்திரத்த எடுத்து ஃபேன் கீழ நீங்க வச்சு ட்டிங்க இல்லன்னா வந்துட்டு ஒ அந்த ஒரு ரூம் இருக்கு அங்க வந்து வெளிச்சம் வந்து வராது கொஞ்சோ ஜில்லுனதா இருக்கும் அப்படின்னு ரூம்ல வந்து வச்சட்டீங்க இங்க இருக்கக்கூடிய ரூம்ல வந்து வச்சுட்டீங்க அப்டின்னா அந்த தண்ணியில இருந்து உங்களுக்கு அ அதுல இருந்ததே ஜில்லான காத்து வந்து வரும் அந்த தண்ணி வந்து ஜில்லான காத் து வந்து குடுக்கும் தோழி அது வந்து ஒரு பயனுள விஷயமா இருக்கு இன்னொரு விஷயம் வந்து இரவு நீங்க தூங்க போறீங்க அப்படின்னா அப்ப வந்து ஈரமா தொவைச்சு எதாவது காய போட்ட துணியோ இல்ல வந்துட்டு இல்ல துண்டுகள் அந்த மாரி ஏதாவது இருக்கு அப்டின்னா அத கூட நீங்க வந்துட்டு ஒரு கயிறு மாரி ஃபேன்க்கு அடியில கூட்டி காய போடலாம் அது ஒரு நல்ல இதுன்னே சொல்லலா அப்ப நீங்க நைட் வந்து தூங்கும் போது உங்களுக்கு துணியும் காஞ்சிரு ஆ க ஃபேன் மூலியமா உங்களுக்கு காத்து வர்றதுனால நல்ல ஜில்லுன்னு இருக்கும் தோழி
கண்டிப்பா நா இத வந்துட்டு எங்க அம்மா கிட்ட சொல்ற ட்ரை பண்ணி பாக்க சொல்லி அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ரொம்ப இப்பெல்லா வந்துட்டு ரொம்ப வெயில் அதிகமா இருக்கறுனால வந்து எந்த மாரி உணவு வந்து எடுத்துக்கிறது அப்படின்றது வந்து குழப்பமாவே இருக்கு யாராலயு இப்ப வயதானவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனா வந்துட்டு அவங்களால எதையு சாப்ட முடிய மாட்டேங்குது நம்ம என்னதா வந்துட்டு தண்ணி நெறைய குடிச்சாலுமே வந்து ஒரு மாரி அ ரொம்ப சோர்வா இருக்கிற மாரி இருக்கு அந்த சோர்வ போக்குறதுக்கு வந்துட்டு நம்மளால ரொம்ப சாதம் வந்துட்டு ரொம்ப எடுத்துக்கவும் முடிய மாட்டேங்குது அதனால வந்துட்டு எந்த இந் மாரி உணவுகள் எடுத்துட்டா கொஞ்சொ வந்துட்டு உடம்புக்கு குழுமையா இருக்கும் இல்லன்னா வந்துட்டு எப்படி வந்தா அந்த ஒரு அ நேரத்த வந்துட்டு செலவிடலா எப்டி வந்து ஒரு மாரி அந்த ரொம் சூட்ட தணிக்கிறதுக்கு டைவர்ட் பண்ணிட்டு வேற எந்த விஷயத்துல இது பண்ணலா அப் அப்படின்ற மாரி எனக்கு ஒரு யோசன இருந்தது தோழி அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
கண்டிப்பா தோழி இந்த மாரி சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சொ வெளியே போனீங்க அப்படின்னா நல்லாருக்கு ஏன்னா வந்துட்டு நீங்க வீட்ல இருக்கும் போதுதா வந்து அந்த நீங்க என்னதா வேற வேலைகள் செஞ்சுட்டுருந்தாலு உங்களுக்கு வேர்த்து கொட்டுச்சு அப்படின்னா அந்த ஒரு நிமிஷத்துல வந்து உங்களுக்கு அ அந்த என்ன வேல பாக் திருந்தாலும் அதுல இருந்து திசை வந்து நீங்க திரும்பிடுவீங்க அந்த மாரி சமயத்துல வந்து நீங்க எங்காயவ்து ஒரு ஜில்லுனு இருக்குற எடத்துக்கோ நீர்நெலையத்துக்கு போனா கண்டிப்பா சூடதா இருக்கு அப்போ வந்து இந்த மாரி மலை பிரதேசம் வந்து நீங்க போய்ட்டு வந்தீங்க இல்ல வந்துட்டு கொஞ்சோ எப்டி சொல்றது ஒரு நல்ல ஒரு ஜில்லுனு க்கக்கூடிய எடத்துக்கு வந்துட்டு போயிட்டு வந்தீங்க வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாரி எடத்துக்கு வந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் தோழி அது ஒரு தனி ஒரு புத்துணர்ச்சி குடுக்கும் என்னதா இருந்தாலு வந்து இந்த காலநிலை மாற்றி சிறு நாளைக்குக்குதா அதுக்கப்பறொ வந்து பாத்திங்கனா உங்களுக்கு மழ காலம் வந்துருச்சு அப்படின்னா என்னங்க இப்டி பயங்கரமா குளுருது டிங்கிற மாரிதா இருக்கும் இல்லைங்ளா
நாங்க இருக்கிற ஏரியால அப்டிதா வந்துட்டு ரொம்ப குளுரு அ ரொம்ப அதிகமா இருக்கு வெயிலும் ஓரளவுக்கு ஒரு கொஞ்ச அதிகமா தா இந்த வருஷம் இருந்தது ஆனா வந்துட்டு கொஞ்ச சமாளிக்க கூடிய அளவுலதா இருந்துச்சி இந்த வருஷத்த எப்டியோ ஓட்டிட்டோ அப்டின்ற மாரி ஆனா வருஷ வருஷோ பாத்தீங்கனா அந்த குளிரு வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கிற மாதி ஒரு ஒரு ஆ இருக்கிற மாரி இருக்கு ஒரு பத்து டிகிரிஸ் வரைக்கு போற மாதிரிலா ஒரு சில டைம் அ நடக்குது அத வந்துட்டு எங்களால ரொம்பவே தாங்கிக்கவே முடியாது ஏனா நம்ம வந்து ஒரு ம் காலையில எழுந்த ஒடனே ஃபஸ்ட் கிச்சனுக் போவோ இல்லனா ஒரு பாத்ரூம்க்கு போய்ட்டு நம்ம இந்த செரி பிரஷ் பண்லா அப்டினு அந்த தண்ணிய அ டச் பண்ணாவே அப்டியே ஏதோ ஐஸ் கட்டி தொட்ற மாரி ஒரு ஃபீல் இருக்கு அதனால அதெதெல்லா வந்துட்டு எங்ளால கொஞ்சோ அந்த குளிர்னால வந்துட்டு அந்த ஒரு மூணு மாஸ் சிம்ம ஓட்டுறது வந்து ரொம்பவே கஷ்டமாருக்கு ஆ சில ஏரியால எப்டினு எனக்கு தெரியில அங்கல்லா ஆ இந்த குளிர்காலத்துல வந்து தண்ணி எல்லா நார்மலா தா வரு ஆனா வந்துட்டு இங்க எப்டினா நாங்க இருக்கிற எ ஏரியால வந்து அந்த தண்ணியவே அ தொடவே முடியாது கால கீழ வெக்க முடியாது செப்பல் போட் டு தா நடக்கனு அப்ற அந்த தண்ணிய தொட்டாவே ரொம்ப ஒரு மாரி ஒடம்பே வந்துட்டு ரொம்ப சில்லுனு ஆனமாரி ஆய்டு ஆனால வந்து அந்த ஒரு வாய் கொப்ளிக்கறதுக் கூட ஒரு நம்ம சுட தண்ணிய தா புடிச்சி நம்ம வந்துட்டு ஆ யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அது இல்லாம கிச்சன்ல வந்துட்டு இப்போ சாமானு எதாவது கழுவனு அப்டினா வந்து டேப்ப தொறந்தா அவ்ளோ சில்லுன்னு தண்ணி வரு அது வந்துட்டு எங்களால தாங்கிக்கவே முடியாது என்னோட ஃப்ரண்டு கூட என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு என்னா இது இவ்ளோ ரொம்ப அவுங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இந்த சு அந்த சில் தண்ணி கையில பட்டுகிட்டே இருந்தா அவுங்களுக்கு ஒரு மாதிரி அலர்ஜி மாரி ஆகுது ரொம் ஒரு மாதிரி வெடத்து போயிடுது கையெலா என்னால எந்த வேலயுமே செய்ய முடில அப்டினு சொல்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நா அப்பதா ஒரு ஐடியா குடுத்தா செரி இந்த மாதிரி கிட்சனுக்குன்னே வந்துட்டு ஒரு ஆ தனியா ஒரு இந்த சூடு தண்ணி வர்ற மாரி ஒரு ஹீட்டர் மாரியெல்லா விக்குது அப்டினு சொல்ட்டு நா கேள்விப்பட்டே அதுக்கப்புறோ உங்ககிட்ட சொன்னதுக்கப்பறமா இந்த மாரி வந் ஒரு சின்னதா ஒரு ஹீட்டர் மாரி வாங்கி அந்த கிச்சனுக்கு மட்டுமே வந்து அவங்க ஒரு கனெக்ஷன் மாரி குடுத்துக்கட்டாங்க குடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு இப்ப அவங்க சுடு தண்ணி வரதுனால அதை யூஸ் பண்ணி இப்போ சாமான் கழுவுறது அந்த மாரி விஷயங்களெல்லா பண்ணிக்கிறாங்க பட் என்னால அ ஒரு சில பேருக்கு மட்டு அந்த மாதிரி ஆகுது ரொம்ப சில்லுன்னு கொஞ்சோ கையில தண்ணி பட்டாலு ஒரு மாதிரி வெட வெடத்து போயி வேற சில பிரச்சனைகல்லா வர மாரி ஒரு அலர்ஜி மாரியே ஆயிடுது அதுனால வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கனா வந்து இந்த மாரி விஷயங்கள் எல்லா ட்ரை பண்ணி ஆ செரி பண்ணாங்க அதே மாரி பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு நாங்க இருக் இருக்குற அந்த தண்ணி வந்துட்டு ரொம்ப உப்பு தண்ணியா இருக்கறதுனால என்ன பண்றோன்னா ஆ அந்த பாத்ரூம்கே கூட வந்துட்டு தலை குளிக்கிறதுக்காக மெயினா அந்த ஒரு பில்டர் மாதிரி மாட்டிருக்கோ அந்த பில்டர் வந்துட்டு என்ன பண்னுனா ரொம்ப உப்பா வர தண்ணிய வந்துட்டு கொஞ்சோ வந்து அந்த உப்பெல்லா வந்துட்டு போக வச்சு கொஞ்ச நல்ல தண்ணியா நமக் க்கு வந்து குடுக்கு அந்த மாரி ஃபில்டர் வந்துட்டு ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு மாத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வரு அந்த மாதிரி வந்துட்டு மாட்டி இருக்கூ அதுனால வந்துட்டு கு முடி வந்துட்டு கொட்டுறது எதுவு கொறயலதா இந்த உப்பு தண்ணி யூஸ் பண்றதால பட் இருந்தாலுமே எதோ ஓரளவுக்கு தலய வந்துட்டு காப்பாத்திக்கலா அப்டி முடிய காப்பாத்திக்கலா அப்டின்ற மாதிரி ஆ இப்ப வந்துட்டு அந்த மாரி வாங்கி இ யோஸ் மிஸ் பண்ணிட்டு இருக்கோ தோழி அதுனால வந்துட்டு சில பேருக்கு ஏ ஃப்ரண்டு கூட நா சொன்னேன் இந்த மாதிரி நீங்க அந்த பில்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அது ரொம்ப வந்துட்டு பயனுள்ளதா இருக்கு முடி வந்துட்டு ரொம்ப கொட்டுது அப்டின்னு சொல்ட்டு பீல் பண்றவுங்கல்லா கொஞ்ச அ பயனுள்ளதா இருக்கூ அப்டின்னு சொல்ட்டு சொன்னே அதுனால வந்துட்டு அவங்களு வந்து செரி அது என்ன பிராண்ட் என்னனு சொல்ட்டு என்கிட்ட கேட்டாங்க அதுக்கப்பறம் அவங்களுக்கு அனுப்பி வச்சே அதுக்கப்பற அது செரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அத யூஸ் பண்ணிட்டு கூட சொன்னாங்க ஓரளவுக்கு எனக்கு வந்து முடி கொட்டறது வந்து இப்ப கொறஞ்சிருக்கு பரவால்லதா அப்டின்ற மாரி சொன்னாங்க ச அதுதா வந்துட்டு இந்த மாரி நட் நிறய விஷயங்கள் இந்த குளிர்காலத்திலயு செரி வெயில் காலத்திலயு செரி இந்த தண்ணி பிரச்சனையினால இவ்ளோ பெரிய நெறய விஷயங்கள் நம்ம வந்துட்டு ஒரு தினசரி நாட்கள வந்துட்டு நம்ம நெறய பிரச்சனைகள வந்துட்டு எதிர்கொள்ள வேண்டிய கு அப்டி நெனைக்கிறதுனால நெறய விஷயங்கள் இந்த ம மாரி நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கெடைக்குது அப்டினு நெனக்கிறே ஏன்னா வந்துட்டு இந்த மாரி விஷயங்கல வந்துட்டு நம்ம நெறையா இந்த சமூக வலைதளங்கள்ல பாக்கறதுனால ரொம்ப பயனுள்ளதாவு இருக்கு அத வந்துட்டு நம்ம நம்ம தினசரி வாழ்க்கையில வந்துட்டு அத நம்ம யூஸ் பண்ணும் போதுட்டு ரொம்ப ஆ பயனுள்ளதா இருக்கு அப்டினு நெனக்கிறே தோழி
கண்டிப்பா தோழி நீங்க சொன்ன விஷயங்கள் ஒவ்வண்ணுமே எனக்குமே வந்துட்டு இப்டியும் இருக்கா அப்டிங்கிற மாதிரி இருந்துது ஏன்னா நெறையா இப்ப வந்து நெறையா இது வந்து நெறையா வந்துருச்சு இந்த உப்பு தண்ணிய வந்துட்டு நல்ல தண்ணியா மாத்துறது தா அந்த மாரி நெறையா இது இது வந்து படங்கள்லயும் வந்து நம்ம பாத்துருப்போ அந்த மாரி உப்பு தண்ணிய வந்து கொஞ்ச உப்பு வந்து கொறச்சு குடுக்குறது அ சோ அந்த மாரி நெறயா உப்பு கறிக்கிற தண்ணியா இருந்தது கடல் தண்ணியு வந்து நம்ம போட்டாலுமே அது கொஞ்சோ உப்பு இதெல்லாமே வந்து எடுத்துட்டு ஒரு நல்ல இதாவே குடுக்குது அப்டிங்கற மாரி நெறைய இது வந்து கேள்விப்பட்ருக்கோ அ இந்த மாதிரி இதுங்க இருக் சொல்றது நல்லாதா தோழி அதையும் நீங்க சொல்லம் போது எனக்கு இன்னொரு விஷயம் என்ன நியாபகம் வந்துது அப்டின்னா நாங்க வந்து ஒரு மலைப்பிரதேசம் வந்து போவோ அந்த மலைப்பிரதேசத்துல என்னதா நம்ம வெப்பநிலைய்ல போனாலு இரவானா நம்ம தரையிலயே கால் வைக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஜில்லா இருக்கு நம்ம தரைய்ல கால் வச்சோம்னா அப்டியே தர அப்டியே புடிச்சுக்கனும் நம்ம கால அந்த அளக்கு ஒரு ஜில்னஸ்சா இருக்கு நாம என்னதா வந்து ஒரு ஸ்டே புக் பண்ணி போனாலுமே அங்கயும் வந்து நாம செருப்பு போட்டு நடக்கற மாரி ஒரு இதுதா இருக்கு அங்க வந்து எப்பவுமே இருவத்தி நாலு மண் நேரொ சுடு தண்ணி வந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து எந்த ஒரு இது இது பண்ணாலுமே சுடு தண்ணி போட் ண்ற மாரிதா இருக்கும் தோழி
ஆ கண்டிப்பா ரொம்ப பயனுள்ளதா இரு இருந்தது நீங்க சொன்னதும் ஆஹ் இன்னொரு வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசலாம் தோழி ரொம்ப நன்றி
நன்றிங்க தோழி